வணக்கங்க
வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க சாப் ஆ இப்பதா சாப்ட்டு முடிச்செங்க நீங்க
ஆ சா இப்போ தாங்க நானும் சாப்ட்டு முடிச்சே
என்ன செஞ்சீங்க
நா வந்து இங்க மட்டன் கொஞ்ச எடுத்தேங்க
ஆ
அப்புற சிக்கன் கொஞ்ச எடுத்தெங்க
ஆஹ
ஆ மட்டன் கொழம்பு வச்சுட்டு வெள்ள சாதொ
ம்
அதுக்கப்புற பாத்திங்கன்னா சிக்கன் எடுக்கிறப்போ ரெண்டு லெக் பீஸ் எடுத்தேங்க
ஓ
பசங்க லெக் பீஸ் கேட்டாங்கன்ன ஃப்ரை பண்ணி குடுத்துட்டே அப்றோ மீதி இருக்கிற சிக்கன சும்மா வெங்காய தக்காளி போட்டு சும்மா கிரேவி மாரி பண்ணேங்க
சரிங்க இப்போ அந்த லெக் பீஸ எப்டி ஃப்ரை பண்ணுவீங்க
லெக் பீஸ் வந்து அங்கயே வந்து கீத்து போட்டு எடுத்துட்டு வந்துருவேங்க
ஆ
அதுக்கப்புற அதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு
ம்
இஞ்சி பூண்டு கொச சோம்பு போட்டே கொஞ்சோண்டு மெளகு ஜீரகம் மெளகு ஜீரகம் போட வேண்டாங்க நா ஏ போட்டேனா அந்த சிக்கனுக்கு அப்டியே கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்றலாம்னு அப்டி போட்டேங்க அது போட்டு மேங்னேட் பண்ணிட்டு தயிர் இருந்தா தயிர் ஊத்தலாங்க லெமன் இருந்தா சும்மா லைட்டா லெமன் புளியலாங்க
அ
தயிர் ஊத்தலா லெமன் கூட வேணால தயிர் ஊத்தலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லிங்களா ஆமாங்க அது போட்ருவெங்க அதுக்கப்புற கார்ன்பிளவர் போட்ருவெங்க முட்ட இருந்தா முட்ட ஊத்தலாங்க ஆனா தண்ணி மட் டும் நறைய ஊற்றக்கூடாதுங்க தண்ணிய ஊத்துனிங்கனாலே மசாலா வந்து இதாகிடுங்க எண்ண இருக்குலீங்களா சமையல் எண்ண அது கொஞ்சோண்டு ஊத்தி அந்த எண்ணெய் லே இது மசாலா ஃபுல்லு தடவிடுவேங்க அப்படி பத்தலன்ற பச்சத்துல்ல கொஞ்சோண்டு லைட்டா தண்ணி யூஸ் பண்ணுவே இல்லன்னா அந்த எண்ணெய்லே அ தடவிடுவேங்க
சேரி சேரிங்க அதாவது சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மாரி செஞ்சிருக்கீங்க
ஆமாங்க ஆமாங்க
சேரி சேரிங்க ஃரைட் சிக்கன் போடுறீங்கோன்னு நென்சே
அதோட நம்பளுக்கு வந்து வேணும்னா மஞ்சத்தூள் கொஞ்ச மொளகாத்தூள் கொஞ்ச உப்பு போட்டு பொண்ண
ஆ ஆ
அவ்வளோதாங்க தயிர்லா போட்டா கொஞ்ச நல்லா சாஃப்டாவு நல்லா ஜூஸியா வருங்க
ஆமா ஆமாங்க ஊற போடுவீங்களா
ஆமாங்க ஆமாங்க போட்டு பிரிஜ்ல வச்சுடுவேங்க
ஓ
போட்டுட்டு அ அது எங்கள் வீட்டுக்கார் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவ லெக் பீஸ் எல்லா போட்டுருவாருங்க போட்டு எடுத்துருவாரு
அ
எடுத்துட்டு திரும்ப இன்னொரு தடவ ஃப்ரை பண்ணுவாரு மெறுவல
ஓ ஒ
சிக்கன்லா நல்லா கொஞ்சோ கிரிஸ்பியா
ஆமா இதுவு செரி அந்த ஃப்ரைட் சிக்கன் பண்ணுவாங்க இல்லையா கே எப் சி மாரி அதுவு அந்த ரெண்டு முற போட்டு எடுக்கும் போது நல்லா கிரிஸ்பியா வருதுப்பா
ஆமாங்க ஆமாங்க
ம் நானு பிரியாணி செஞ்சே மட்டன் எடுத்து பிரியாணி செஞ்சிட்டு தயிர் பச்சடி கொஞ்சோ முட்ட வச்சுங்க அவ்ளோ அதா நறையலா எதுவு பண்ண முட்ல
நா செரி நானு பசங்க மட்டு தா அங்க எடுத்து வச்சட்டேனா அப்றோ நாளைக் நாளைக் கூட அந்த கொழம்ப யூஸ் பண்ணிப்பே அதனால அது பண்ணிட்டேங்க
சேர் சேரிங்க
அ சிக்கன் பிரியாணி நல்லா இருந் ஆமாங்க சிக்கன் பிரியாணி எல்லா நல்லாருக்குன்னு சொன்னாங்களாங்க
அ நல்லா இருக்குன்னாங்க
நீங்க எதுல செய் பஹ நீங்க எதுல செய்வீங்க ப அந்த சில பேர் வந்து இதுல செய்வாங்குங்க பாஸ்மதி சில பேர் சீரக சாம்பால செய்வாங்க
ஆமா
பேர் பிரியாணி ரைஸ்னே இருக்கு அதுல செய்வாங்க
ஆமாங்க நானு வந்துட்டு எனக்கு பாஸ்மதில எங்க வீட்டில அந்தளவுக்கு யாருக்கு புடிக்காது அந்தடைம்ல சூடா ஒடனே சாப்டா கூட கம்மியா தா சாப்புட்ற மாரி இருக்கு ரொம்போ அதனால அதிகமா சொன்ன சீரக்க சம்பாவு அந்த பிரியாணி புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா நா அந்த ரெண்டு அரிசியில தா மாத்தி செய்வே ஆ இது இதுன்னா ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க அதாவது நைட்ல சாப்டாலு செரி அடுத்த நாள் வெச்சி சாப்புடுவாங்க எனக்கு அது இன்னு ரொம்ப புடிக்கு
ஆமாங்க அப்பதா உன்னு நல்லா டேஸ்ட்டு
ம்
நம்ப அப்ப சாப்டா டேஸ்ட் கொஞ்சோ கம்மியா இருக்கு நைட் சாப்ப சப்புட்றப்ப கொஞ்சோ மறுநாள் சாப்புட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா
ஆமா நான் எப்பயுமே மீத்தி வெச்சிட்டு அதுக்காகவே அடுத்த நாள் காலையில அத சூடு பண்ணி சாப்புடுவங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கு அப்ப சண்ட போட்டுட்டு சாப்புடுவோ
ம்
இல்லன்னா செஞ்ச உடனே சூட சாப்புட்டுருணு இந்த நைட் டு யாரு சரியா சாப்பிட மாட்டாங்க
ம் அது இப்ப நைட்டு வேற ஏதாச்சி ஆ ஓர்ளவ்கு நல்லா செய்வே
அதா குக்கர்லியா
அ நானு விசுல்லா வைக்றது இல்லங்க தம்முதாங்க
நானு அதேதாங்க
நானு அந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டு்தா விசில் போடுவேங்க
ஆமா ம்
அப்றோங்க பசங்களா என்ன பண்ணிட்ருக்காங்க
தம்பி இப்பதாங்க சாப்பிட்டுட்டு ரெடி ஆய்ட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டா அதுதா சரி எதுல போறது ட்ரெயின்ல போலாமா இல்ல பஸ்ல போலாமா சேலம் போனு
ஆமாங்க
கிளம்பணு சேலத்துக்கு அதனால சரி போய் பஸ்லே போற போப்பா இந்நேரத்துக்கு
அதுக்கு நீங்க திருப்பத்தூர் இருக்குலீங்களா திருப்பத்தூர்ல இது இது எட்டு மணிக்கு இந்த வண்டி வருதுங்க கொச்சுவேலி
ட்ரைனுங்களா
ஆமாங்க கரெக்டா ஒம்போது இருவது ஒம்போதரைக்கெலா போயி்டுவாங்க எங்கயு ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்கங்க நீங்க ஜோாலார்பேட்லன்னா தொடர்ந்து இன்னொன்னு க இது ஒரு வண்டி இருக்கு நா கன்னியாகுமரிக்கு இதுக்கு காஞ்சிபுரத்துக்கு எங்கேயோ ஒரு போற வண்டி இருக்
இதுக்கு மேலயாப்பா இல்ல அஞ்சர மணிக்கு ஒரு வண்டி இருக்கு சொன்னாங்க ஆமா அந்த டைம் தா எப்பயும் போவா நால்லு நால்ரயோ அஞ்சரேயோ அந்த
அது பேசஞ்சர் திருப்பத்தூர்ல ஆ ஜோலார்பேட்ல இருந்து வருதுங்களா இல்ல திருப்பத்தூர்ல இருந்துங்களா அதா அதா பெசஞ்சர் கரெக்டா எட் நூத்தி இருவதுக்கு எட்ரைக்கு எத்துன்னு போய் விடுவாங்க
ஆ இன்னிக்கு எங்கயோ ந நாட் டியலேல பாத்து முடிச்சுட்டு இப்போ தா நா வருவே இந்த டைம் தா போவன்னு சொன்னாங்க எப்ப சரி கிழம்புங்க ஏன்னா நைட்ல போனா அவனுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு போயி அங்க இறங்கி அங்க இருந்து ரெண்டு பஸ்ஸு புடிச்சு போனு
ஆமாங்க பழைய இல்ல ஒரே ஒரு பஸ்ஸு தானங்க
இல்லங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒண்ணா பஸ் ஸ்டாண்டு்ல இருந்து தே அவ காலேஜ் ஆன்ட ஒரு இது எடப்பாடியா அந்த இடோ
ஓ சோனா காலேஜ் தானங்க
இல்ல இது
ஆமாமா விநாயகா ரொம்ப தூரங்க ரொம்ப தூரங்க
அதுனால ரெண்டு பஸ்சு பிடிக்கணு
ம் ஆமாங்க கஷ்டோங்க
ஆம்பள பையன்றதுனால பிரச்சனயில்லைங்க போயிர்றாங்க நம்ம பொண்ணுங்களாருந்தா கூட்டிட்டு போய் விட்ணும் கூட்டிட் ட்டு வரணும் நைட்ல அனுப்ப முடியாது
ஆமாங்க உங்களுக்கு அநேகமா பஸ்சுக் கிட்டன்னு நெனைக்கிறேங்க ஆனா தூ பஸ்ஸு வந்து எடத்துக்கு கிட்ட ஆனா ட்ரவல் டைமு தூரங்க
ஆமா லேட்டாகுது ஆமா அதுதா சொன்னே எனக்கு பஸ்ல ரொம்ப லேட் ஆகுதுன்றதுனால தா ட்ரெயின்ல அனுப்பிர்றோ இங்கருந்து ஒன்ட்ற மண் நேரத்துல போய் சேந்திருது
ஆமாங்க
பஸ்ஸு லேட் ஆகுதுமான்ட்டுன்னு சரியிருந்தாலு நீ வெயிட் பண்ணி அந்த டைம்மயு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ ங்களே நாளிக்கு லீவ் போட்டுருவாங்க நெறைய போன வாரமே ஒரு வாரோ லீவ் ஆயிடுச்சிங்க
சேரிங்க செரிங்க செரிங்க
அதனால நீ லேட்டா போனா கூட பரவால்ல நீங்க பஸ்ல கெளம்புங்கன்ட்டு அனுப்பி விட்டுட்ட ஹ்
செரிங்க செரிங்க எத்தின் மணிக்குங்க கெளம்னாங்க
இப்பதாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தா அவுங்கள அனுப்பி விட்டுட்டு நா வந்தங்க உங்ககிட்ட பேச
சேரிங்க செரிங்க அங்க ஹாஸ்டல் அது அதெலா ஓ வாடன் தொறந்து வே பாங்ளாங்க
இல்ல ஹாஸ்டல்ல வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்துதா ஹாஸ்டல்லருந்தாங்க அதுக்கப்றோ இப்போ செகண்டு செமஸ்டர்க்கு ரூம் எடுத்துக்குனாங்க வெளிய வந்துட்ட ஆமா
ம் சமையல் சமையலுங்க
இவுங்ளே செஞ்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்ளே சேந்து காலையில ஒரு ரெண்டு பேரு மத் சாயந்தரோ ஒரு ரெண்டு பேருன்னு
நல்ல விஷ்யங்க நல்ல விஷ்யங்க
மீதி வேலையெல்லா ஷேர் பண்ணி கூடருக்கிறவங்கெல்லா செய்து பண்ணி குடுக்கறாங்ளா இந்த வெங்காய அரியிற்து ஒர்த்தரு அதெல்லா
நல்லதாங்க
ஹாஸ்டல்லேயேதா விட்டுட்ருந்தே அது என்ன ஆயிடுச்சின்னா ஒரு பிரச்சன வந்தது பாத்திங்ளா ஒரு ஆறு மாசோ சேத்து ஒரே நாலஞ்சி மாசத்திலியே அந்த அ ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்களுக்கெல்லா ஃபுட் பாய்சனாயி வாமிட்டுனு பெட்ல அட்மி்ட்டாயிட்ருந்தாங்க
அச்சச்
அந்த பிரச்சனைனால இவுங்களுக் கொஞ்ச பயந்துட்டு இல்லமா நாங்க வெளியவே தங்கிக்கிறோ அப்டின் சொல்லிட்டு வந்துட்டாங்க செரி நம்ப சாப்பாடு புடிக்கலன்ன போபோது ஒண்ணு பண்ண முடியாதில்ல
ஆமாங்க
இவுங்ளே நல்லா சமச்சிக்கிறாங்கன்றத்னால
ம் சந்தோஷங்க சந்தோஷங்க
அப்பியே ஃபோன் பண்ணி கேப்பாங்க இது எப்டி செய்னு அது எப்டி செய்னுனு இப்ப ஓரளவுக்கு அவுங்களுக்கு பழகிடுச்சி ஒரு ஆறு மாச ஆனதுனால
ம் நல்லதுங்க நல்ல விஷ்ய தானங்க
ஆமாங்க
ம்
எனக்கு என்ன ஒண்ணுனா பொட்ட பசங்கள விட ஆம்பள பசங்க எல்லா விஷ்யமு தெரிஞ்சிருக்கனு சமையல் மொதல் கொண் டு எ வீட்லயு எ பைய வந்துட் டு எல்லா வேலையுமே செய்வா மிஷின்ல துணி போற்றதுலருந்து வீடு தொடைப்பா நல்லா அவந்தா நா ரொம்ப அதிகமா வேல செஞ்சிக்க மாட்ட ஆ விடு வெள்ளிக்கெழ மனா எனக்கு வியாழக் கெழமைல வீடு தொடச்சு குடுத்துருப்பா தொடச்சு குடுத்துட்டு போய்டுவா அந்த மாரி எல்லா வேலையு செஞ்சி பழகிட்டா இன்னொன்னு இந்த வாசல் பெருக்குறது அது தண்ணி தெளிக்கிறது கோல போட்றத தவிர கோலோ போட வராது ஆ ஆனா யாரவது கோல போட்டா பண்டிக டைம்ல தெருவெல்லா ஒக்காந்துனு கோல போடுவோ இல்லையா
ஆமாங்க
ன்மே எல்லாருக்கு போய் கலர் அடிச்சி குடுத்துட்டு வருவாங்க
ஆ
நா கலர் போட்ற
பரவால்லங்க நல்ல விஷயல்லா கத்து கொடுத்துருக்கீங்க பையனுக்கு உண்மையாலுமே இதெல்லா வந்து பாராட்டக் கூடியதுங்க
ஆ
ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையா இருக்கு ஆ நாள பின் ன்ன யாரையு நம்பி இருக்க வேணா திடீர்னு பசிக்குதுன்னா டக்குன்னு வீட்ல என்ன இருக்கோ எதோ ஒரு செஞ்சு சாப் புற அளவுக்கு இருந்தா போதுலங்க
வெளியே போயிட்ட எமர்ஜென்சி வீட்ல யாரு இல்லன்னா அவ சமைச்சி பாப்பாவ பாத்துக்கிறாங்க பாப்பாவோ இப்ப எய்ட்த்து முடிச்சிட்டு போறா ஆனா அவ எந்த வேலையு செய்யறது கடையாது கொஞ்ச ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா தம்பியு சம விச்சு போட்றது முதல் கொண்டு எல்லாமே பண்ணிக்கிறாங்க நேத்து குடோ நா வெறு தயிர் சாதமு வேற எதோ கொழம்பு கொஞ்ச வச்சிருந்தே சாம்பாரு அந்த சாம்பார அவனுக்கு புடிக்கலையா அதனால உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அது பிரைட் ரைஸ் மாரி ஒன்னு செஞ்சு சாப்ட்டாங்க எனக்கு கொஞ்ச கொடுத் வருந்தது
சந்தோஷங்க சந்தோஷங்க நல்ல விஷயங்க
ஆ ங்க
இன்னைக்கு எப்டிங்க இருக்கு கிளைமேட்டு
ஐயோ மழையே இல்ல கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா